சவுண்டே எழுக்க ஏன்டா
வணக்கம் தோழி
வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்ளா நலமா இருக்கீங்ளா சாப்டீங்ளா
ஆ சாப்டாச்சு நீங்க சாப்டீங்ளா
அ நாங்க எல்லாரு சாப்டோச்சு தோழி எல்லாரு நல்லா இருக்காங்க தோழி உம் இப்ப நம்ம இன்னைக்கி என்ன பத்தி பேசலா தோழி ஆ கண்டிப்பா தோழி இந்த சூழ்நிலைக்கு இயற்கை ரொம்ப முக்கியோ இல்லையா நம்ம இயற்கை பாதுகாத்தா தா அது நம்மள பாதுகாத்துக்கு
ஆமா ஆமா இப்ப இயற்கை மரத்தல்லா அழிக்கல்ல செய்றாங்க
உம் சொல்லுங்க தோழி பேசலா லைன்ல ஆ இருக்கே இருக்கே லைன்ல இருக்கே தோழி பேசுங்க இப்ப பேசலா
ஆ இல்ல இயற்கைய சொல்லிட்டு இப்ப மரத்த எல்லா அழிக்கயெல்லா செய்றாங்க
அதுக்கப்பறோ பாத்தீங்கனா இப்ப ஆ நெறைய வீடு கல்யாண வீடுகள் எல்லா பாத்துருக் கிங்களா முன்னாடிலா வந்து நமக்கு பைய குடுப்பாங்க இந்த ப ம பழங்கள் போட்டு ஆனா இப்ப பாத்தீங்னோ ஒவ்வொரு இடத்துலையு மர கன்றுகள் குடுக்குறாங்க அ உண்மைலே இயற்கையோட அவங்க அறிஞ்சிருக்காங்க தா தெரியு நமக்கு இப்ப ஃபோ இருக்கு இருக்குற வெயிலுக்கு பத்தீனா எங்கேயுமே மரமே கடையாது நம்ம வீடுகள்லே பாருங்களே பக்கத்துல பக்கத்துல எல்லா ஒ ஒட்டி ஒட்டி வீடு தா காத்துங்கிறதே கடையாம போயிருச்சு அப்புடியே வீசுனாலு அனல் காத்தாதா வருதே தவர ஒரு அ இயற்கையான அது சுத்த காத்து கடைக்கிறதே கடையாது இதனால எவ்ளோ பேர் வியாதிகள் பாருங்ளே காலையில இதனாலயே நெறைய பேத்த வாக்கிங் போ சொல்றாங்க எனக் காலையில தா உங்களுக்கு சுத்தமான காத்து கெடைக்குது அதனால உம் நெறைய பேர் பாத்தீங்கனா இப்ப வந்து வாக்கிங் அதனாலே போறாங்க தோழி அ டாக்டர்ஸ்மே அததா சொல்றாங்க கொழந்தைங்களுக்குலா அந்த காத்து பத்தாம ஒவ்வொரு கொழந்தைங்க வீட்டு வீட்டுக்குள்ளார எல்லா பாத்தீங்கன்னா எந்த நேரமு அழுதுகிட்டு தா இருக்குங்க ஏனா அவங்களுக்கு வந்து அந்த காற்றோட்டங்கறது பத்தல
அதுவு இல்லாம இப்ப வந்து பொறே பிளாஸ்டிக்கு அந்த எல்லா ரோட்ல தா போ போட்று போறாங்க
ஆமா உம் ஏனா பிளாஸ்டிக் பயன்படுத்தாதீங்க பயன்படுத்தாதீங்கன்னு பயன்படுத்த நம்மள சொல்றாங்ளே தவர அத விற்பனை செய்யிறாங்க அத தயாரிக்கிறாங்க பாத்தீங்ளா அவுங் அவுங்கள யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அவுங்கள போய் ஸ்டாப் பண்ணாதா வாங்குற நம்ம வந்து மொத நிறுத்த செய்வோ அப்ப நம்ம ஒரு இடத்துக்கு எங்கேயோ போயிட் ட்ருக்கோ வந்துட்டு இருக்கோனா அந்த இடத்துல ஒரு குப்ப பாக்ஸ்ஸு குப்ப தொட்டி வச்சிருந்தாங்கன்னா கொண்டு போய் அதுல நம்ம போலா இப்ப இப்ப எங்க அந்த மார்லா பாக்க முடியு எங்கயாவது ஒரு மூலையில தா கொண்டு போய் வச்சிருக்காங்களே தவர எல்லாரு தண்ணி குடிச்ச ஒன்னே டக்குனு அத போட டக்குனு போட தா தோணுது தவர அத கொண்டு போய் குப்ப பாக்ஸ்ல போர்றது அதுக்கு அவ்ளோ தூரோ நம்ப நெறைய விஷயத்துல பாத்தீங்கன்னா ரொம்போ சோம்பேரி தனோ பட்டுட்டு இருக்கோ அப்ப நம்ம பஸ்குள்ள உக்காந்துருக்கோ வெளில போயிட்டுருக்கோ அப்டின்னா நம்ம போய் தூக்கி போர்றமா கடையவே கடையாது அதனால அதனாலயே வந்து உங்களுக் வந்து குப்பைகள் நெறைய சேருது இதுல காத்துல எப்டி உங்களுக்கு அசுத்தமான காத்துதா வரு அ சுத்தமான காத்து நமக்கு கடைக்கிறதே கடையாது முன்னாலா உம் முன்னால்லா பாத்தீங்கனா நம்ம வீட்டுங்கலயே கிராமத்தில தாங்க அதெல்லா நல்லா இருக்கு ஒரு மாரி செடி கொடிகள்லா வெப்பாங்க இப்ப இருக்குற நம்ம அ செடி கொடி எதாது வெக்க முடியுதா பாத்துருக்கீங்ளா
ஆமா ஆமா இல்ல எங்கேயுமே போய் வெக்க முடியறதுல பக்கத்து பக்கத்துல வீட கட்டுறாங்க
ம் என்னா பண்ண றாங்க பத்தி செடி கொடி வெக்கறதுனால இந்த நம்மள வாடக வீட்ல இருக்கறதுனால அ அந்த ஹவுஸ் வீட்டு ஒன்னர்லா வந்து பாத்தீங்கன்னா செடி கொடி எல்லா வெக்கக்கூடாது அப்பிடின்னு பேசுறாங்க
ஆமா
ம் அப்ப மர செடி வைங்கன்னு சொல்றாங்க நம்ம இருக்குற ஒரு செ வீட்லயே ஹவ் தொந்த வீடு இருக்குற வீட்லயே பாத்தீங்கன்னாக்கா ம் சுத்தமான காத்து கெடைக்கிறதுக்கு நம்ம செடி கொடி வெச்சா தான நமக்கு கெடைக்கு
ஆமா ஆமா இப்போ நம்ம முன்னாடி எல்லா அ ஒரு வீட்டுக்கு ஒரு மரமா இருக்கு அப்ப இப்போ இத வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு மரமே இருக்க மாட்டேங்குது
ம் மாரோ எங்க தோழி போறது செடி செடியு கொடியுமே வெக்க வுட மாட்டேன்றாங்க இது இதுல மரோ வெச்சோன்னு வெச்சுக்கோங்களே சுத்தோ அ கிராமத்துல தா நம்ம போய் மரங்கள பாக்க முடியு ஒரு சாதாரண ஒரு வாழக்கண்ணு ஒன்னு வெச்சிங்கன்னு வெச்சுக்கோங்களே அந்த வாழக்கண் பக்கத்துலே வாழக்கண்ணு வந்துரு அப்ப அதுக்கு தகுந்த எடோ இருக்கணு அந்த வாழக்கண்ல நமக்கு க்கு எவ்ளோ யூஸ் இருக்கு அந்த காத்து கெடைக்கணு அந்த பக்கத்தில இருக்க வேப்ப மரோ இருந்துச்சுன்னா அதோட காத்து கெடச்ச இருந்தாலே நமக்கு வந்து நோய் எதிர்ப்புக்தி நெறையா இருக்கும்னுலா சொல்லி சொல்லுவாங்க ஆக்சிஜன் நெறைய கெடைக்குன்லா சொ சொல்லி சொல்லுவாங்க இதெல்லா இப்போ நம்ம வைக்க முடியிதா பாத்திருக்கீங்ளா நம்ம போற ம் தார்ஸ் சாலையிலயே பாருங்க எல்லாமே ஹைவே அந்த மாரி வந்ததுனால ஒரு எடத்துல கூட மரமே இல்ல அ தலையில போட்டு போற ஹெல்மெட்டு மொதல் கொண்டு அவ்ளோ ஹீட் ஆயி நம்ம தலையில தா எறங்குது
ஆமாம்மா
நம்ம வந்து மரங்கள் நடுங்க மரங்கள் நடுங்கன்னு இவங்க சொல்றாங்க எங்கே கொண்டு போய் நட்றது நம்ம சொல்லுங்க
ம் வீட் அதாவது இப்ப வந்து மின்னாடி எல்லா கொஞ்சோ ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு எடவேள விட் டுருப்பாங்க கேட்டு இருக்காது இப்ப அப்டி இல்ல எல்லா வீடு அடுக்கடுக்கா இருக்கிறதுனால மரோ எங்க கொண்டு வைக்கிறது நம்ம மரோ வளர்த்தா அடுத்த வீட்ல பிரச்சன வரு அப்றோ
ம்க்கு கண்டிப்பா ஒரு தண்ணி ஊத்தினாலே பக்கத்து வீட்டுக்கு தண்ணி போ கூடாதுன்னு சொல்றாங்க தோழி இந்த செடியில தண்ணி விட்டுட்டோ அந்த செடியில இருந்து கொஞ்சோ தண்ணி அங்க போய் ச்சுனாலே இங்க பாருங்க தண்ணி வருது ம் ம் அப்பிடிங்கிறாங்க அப்ப நம்ம என்ன பண்ண முடியு சொல்லுங்க ம் இயற்கையான அ எப்டி இயற்கையான சூழலே நம்ப விட்டுட் டு ஒரு எப்டி நகரத்து வாழ்க்கையில வந்து நம்ம வந்து ம் அ அ அசுத்தமான
ஹலோ
ம் அ அப்பிடிதா வாழ்ந்துகிட்டு இருக்கோ நம்ப
இப்போ இந்த மரோ இல்ல இருக்கு இல்லாதனால இப்போ ஒரு காகத்த கூட பாக்கவே முடியல
ம்
குருவி எல்லா வந்து சவுண்ட் போடு
ஆமா
இப்போ அத கூட கா ஒரு காகோ கூட பா
காஹ உஹும் காகம் குருவி அதா மரொ இருந்தாதானே உங்களுக்கு இதெல்லாமே வந்து உக்காரு ம் பாத்தீங்ன்னா இந்த ம்
க்கவும் முடியல பாக்கவு முடியல
கண்டிப்பா தோழி நமக்கெல்லா சாப்பாடு வூட்டுனப்ப காக்கா வுட்டு குருவி பாத்து ஊட்னாங்க இப்பல்லா கொழந்தைங்களுக்கு நம்ம அ செல்ல காமிச்சுதா ஊட்ட வேண்டியதா இருக்குது ஆ கொழந்தைங்களுக் கூட செல்லு தா முக்கியமா பேயிருச்சி அந்த இயற்கையான இதையே நம்ம ம்ப விட்டுட்டோ இயற்கையான நம்ம உணவுகளே எடுத்துக்கோங்களே இயற்கையான உணவு சாப்பிடுங்க இயற்கையான உணவு சாப்பிடுங்கன் சொல்றாங்க அத யார் செயல்படுத்துறா சொல்லுங்க யாருமே கெடையாது இப்ப இருக்குற ஃபாஸ்ட் ஃபுட் அந்த பாட ரோட்டு கடைகள்ல பார்த்துட்டாலே அது கலர்ஃபுல்லா வேற வச்சிருக்காங்களா அது இதா வேணுங்கிறாங்க இயற்கையான நீங்க சும்மா சாதாரன ஒரு தானியத்தில தோச செஞ்சு குடுங்களே ஏ அச்சச்சோ இது என்ன இப்புடி இருக்கு எனக்கு வேண்டவே வேண்டான்டு ஓடி பேய்றாங்க நாம எங்க பேய்ட்டு இயற்கையானத நம்ப சாப்டவு முடியில நம்ப செஞ்சு குடுக்கவு முடியல ம் ம் ம் அந்த இயற்கையான சூழ் இருந்து நம்ப விட்டு பிரிஞ்சுகிட்டு இருக்கோ தோழி என்னைய கேட்டாக்கா
இயற்கைய அழிக்கிறதுனால இப்போ காலமே மாறிடுச்சு மழ பெய்யக்கூடிய நேரத்துல வெயில் அடிக்கு வெயில் அடிக்கு கூடிய நேரத்துல மழ பெய்யுது
ம் சொல்
காலமே மாறிடுச்சு
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி நம்மளுமே மே முன்னால்லா ஒரு அம்மிக்கல்லு ஆட்டுக்கல்லு அ வந்து அம்மாக்கள்லா செஞ்சுட்டு இருந்தாங்க நம்ம அம்மாவோ நம்ப பாட்டியோ அப்டிதான் பண்ணிக்கிட்ருந்தாங்க நம்ம ஆனா அதுல செய்றோமா இயற்கையானது நம்ம அது செய்றோமா ஐயையோ இதுல யாரு பேய் அரச்சிக்கிட்டு இருப்பா போங்க அங்குட்டு அப்டின்ற அளவுக்கு ஆயிருச்சி நமக்குல்லா மிக்ஸி இருக்கா கிரைண்டர் இருக் கா அதத்தான் நம்ப வந்து தேட்றோமே தவர அம்மிக்கல்லு ஆட்டுக்கல்லு நம்ம தொட்றதே கடையாது இயற்கையான அதை நம்மளே விட்டு பிரிஞ்சு வந்துக்கிட்டுருக்கோ
ஆனா அதுல அரச்சி சாப்ட்டாதா சத்தே
ஆமா ஆமா கண்டிப்பா சாதாரனமா அந்த ஒரு அம்மிக்கல்ல கொஞ்சோண்டு சட்னி அரச்சு பாருங்களே ளே உத்தி அது ஒரு டேஸ்டா இருக்கூ ம் அது ஒரு டேஸ்டா இருக்கூ இயற்கையான சூழல நம்மளே விட்டு பிரிஞ்சு வந்துட்டோம் அதுவு நம்மள விட்டு போகுது நம்மளு பிரிஞ் பிரிஞ்சு வந்துகிட்ருக்கோ அப்டிங்கறதா உண்மை தோழி
ஐ மாரி இப்ப வந்து இதுல இந்த ஏரிக்க மேல எல்லா வீட கெட்டி இது முன்னாடி இப்பயெல்லா ஏரி கொளொல்லா ஆகாடு பாக்லா இப்ப எங்க பாக்க முடியிது
ம் அதுவுங் கெடையாது ம் ம் ஆம்மா
மின்னாடி எல்லா அடிக்கடி மின்னாடி எல்லா வாய்க்கால்லாம் உண்டு இப்பல்லா அதெல்லா எங்க பாக்குறதுங்கோ எல்லாத்த அசுத்தம் பண்ணி போட்றாங்க அப்புடி இருந்தாலு அசுத்தம் பண்ணி போட்ருவாங்க
ம் இப்ப அதுல இருந்துல பாத்தீங்ன்னா ஆமா அப்டிதா வச்சுட்டாங்க எரிச்சு இது பண்ணிவுறாங்க இப்பல்லா
ஆமா ஆமா
தண்ணி போற எடத்துல கூட இப்ப குப்ப தா கெடக்குது
கண்டிப்பா
எவ்ளோ எவ்ளோ க்கு இயற்கை வந்து அழகா இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்தையுந்தருது
கண்டிப்பா கண்டிப்பா
நா நம்ம கடல் வந்து எவளோ இயற்கை அழகுன்னு சொல்லி ரசிச்சுட்ருந்தோ ஒரு நாள் கடல் என்ன செய்தது
ஃகா கோழியா ஆமா கா அதா உண்ம தோழி ம்
இவுங்க என்ன பண்ணுவாங்க ஆத்தலுயு குளத்தலையு கொண்டு குப்பைய கொண்டு போடுவாங்க அது என்ன செய்யு எல்லாமே கடல்ல தா போய் சேரும் அது பொறுக்க மட்டு பொறுத்துக்கும் அந்தால ஆ அதுக்
ஆமா ஆமா ரெண்டாய்டுச்சு கண்டிப்பா சுனாமி வந்தச்சுல்ல ம் ம் ஆமா தோழி
அது இல்லாம முன்னாடி எல்லா கடல் மீன் வந்து அழகா நல்லா ருசியா இருக்கும் இப்ப உள்ள கடல் மீன்லா வாங்கி சாப்ட்டு பாருங்க அவ்ளோ ருசியோடு இருக்காது
கெடையாது
அவ்ளோ ப்ளாஸ்டிக் எல்லாமே கடல்ல சேரறதுனால அதுல உள்ள மீன வந்து கெடுக் ப்ளாஸ்டிக்க சாப்ட்டு
ஆமாம் தோழி கண்டிப்பா தோழி உங்கள்ட்ட பேசுனதுல நேரோ வந்துருச்சு தோழி உங்கள்ட்ட பேசனதுல எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி தோழி மி நன்றி வணக்கம் தோழி தோழி லையன்ல இருக்கீங்ளா இன்னு கட்டாகல